ஹலோ ஹலோ ஆ இப்ப கேக்குது
ஆ அப்றோ கொழந்தையிலா வச்சுட்டு ட்ராவல் பண்ண முடியுதா ட்ரிப் லா போ முடியுதா
ட்ராவல்லா பண்ணவே முடியாது வாய்ப்பில்ல ராஜா அப்டின்ற மாரி தா
ஐயோ எல்லாரு சொன்ன ஒரே பாயிட்டுக்கா இதெல்லா எல்லா ஒரே மாரி சொல்றீங்க
அதாது பசங்கள வளக்கறதுக்கு நம்ம புதுசா நம்ம பசங்களா மாறணு அந்த மாதிரி டெய் லி ஒரு ஒரு அறிவு திறன நம்ம வளத்துக்கணு எப்டி பசங்கள வந்து கண்காணிக்கிறது எப்டி சாப்பாடு ஊட்றது அவுங்க பின்னாடியே எப்டி ஓடுறது இது எல் லாமே நமக்கு ஒரு பெரிய டா
இதுவே பெரிய டாஸ்குன்றீங்களா ஹலோ கேக்கவே மாட்டேங்குது ஹலோ என ப்ராப்ளம்னே தெரியிலயே கேக்லியே ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ